உம்
வணக்கம் தோழா
ஆஹ ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம்
உம் என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
ம் நா நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே சாப்ட்டே
ஓ
சாப்ட்டீங்களா
ஆ என்ன தோழா
சாப்ட்டீங்களா
ஆ சாப்டோ சாப்டோ என்ன சாப்ட்டீங்க நீங்க
தோசை
ஓ ஓகே தோச மட்டும் தானா அதுக் கொழம்புல்லா கெடையாதா
அது கார சட்னி
ஓகே ஓகே
ஆ அ நாய்கா
நாய் மாதி உள்ள நாய் தா
நீங்ளா
இல்லை தம்பி நெறையா வருது
சேரி சேரி சேரி
அது நாய் தா கொஞ்சொ கடுப்பா வருது அவன வேணூண்டு பண்ணிட்டு போகுது
ஓ
இப்ப நீங்க மட்டும் கால் கட் பண் கால் இல்லாம இருந்துச்சு வச்சுக்கோங்களே தாராளமா அவன வந்து எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிருப்பே
ஓ
ப்ரெஷர் ஆய் இப்ப கத்திருப்பே வரும் இப்போ வந்து கால்ல இருக்கனால ப்ரஷர்ல்லா கம்மியா இருக்கு அம்மேதி கம்முன்னு பேசிட்டு இருக்கன் இப்ப கட் பண்ணிட்டு போய் திட்டுவேன்
ஆ ஆ ஆ புரிது புரிது க்க பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்க
ஆமா இல்ல வந்து இந்த நேரோ பல வார்த்தைகள் வந்துருக்கு என் வாயில் இருந்து
ம் ம்
விதமாய் வித விதமாய் திட்டியிருப்பேன் நானே விதவிதமான விலங்குகளாலா திட்டிருப்பே
அந்த மேரில்லா பண்ணாதீங்க
அவன் தேவல்ல அப்டில்லா கெடையாது அவன் பண்றதுல்லா பாத்தா ப்ரெஷர் ஆவு எனக்கு தலையில டச் பண்ணா பிடிக்காது தலைய லைக் தலையில அடிக்கிறதெல்லா பிடிக்காது
ஓ
மதியோ போல இருக்கு சம்திங்
இஷ்ட கூட வரணு கூடி அ அ
வேணுன்னு சொல்லி நேத்து நைட்டு அதே மாதிரி அவனுக்கு லைக் இப்போ ரெண்டு ரூம்ல வந்து ஒரு ரூம்ல படுக்க மாட்டோ அது வந்து ஹாலுக்கும் வெளிய இருக்குது ரூமு லைக் சிட் அவுட்ல இருக்குது அங்க தனியா தூங்குற பயமா இருக்கா அதனால ரூம் குள்ள தா ஹால்ல தா தூங்குவோ அம்மா அப்பா ஒரு ரூம்ல தூங்குவாங்க அவனுக்கு ஒரு பெட்டு எனக்கு ஒரு பெட்டு அவனுக்கு பாய் பெட்டும் செய்றது எனக்கு பெட்டு மட்டு செய் பெட்டு மட்டு அவுந்த பெட்ல படுக்காம எந்து பெட்ல தலைய வச்சு டிப் மா ஆப்போசிட் டைரக்சன்ல கெடந்தா.
ஆ
டென்ஷசன் ஆயிட்ட அது ஏ கா தலைக்காணில கா தல வச்சிருந்தானா எந்தின்னு சொன்னதுக்கு கால்ல குத்திட்டா டென்ஷன் அயி அடி ரெண்டு பேரு வெச்சுமா நல்லா குத்து குத்து குத்து விட்டா அப்றோ தா பேசாம வுட்டா நைன்த் படிக்கிறா
அதுதா அதா பாவோ தம்பி இப்ப அடிக்கிறீங்க அவன் வளந்தா நெக்ஸ்ட் உங்கள அடிக்க போறா
அவன் அடிப்பா செத்தா அவன் என்கிட்ட என்னா அவனுக் லைக் எப்டி சொல்றது அவன் கேரக்டர் எப்டி தெரிமா பண்றா லைக் பெரிய ஆள் மாதிரி பண்ணுவா ரொம்ப பெரிய ஆள் மாரி பண்ணுவா எங்க வீட்ல எல்லாரு அடி குடுத்தாச்சு ரொம்ப அடி குடுத்தாச்சு எங்க அப்பாக்கு இன்னக்கி மதியோ ஏதோ பண்ணா சம்திங்
அ அ
என்ன பண்ணா தோ பண்ணா ஆ மார்னிங் வந்து அப்பா ஹாஸ்பிடல் போறதாந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கு போது அவன் என்ன பாத்து நக் வக்குல் லைக் நக்கில் பண்ணானா நா பிரெஷர் பிரஷர் ஆயிட்ட எங்க அப்பா கிட்ட டைரெக்டா பாருங்க எப்ப பாத்தாலு இப்டிதா பண்றா அப்டின்னு சொல்லி அட்டி அவனுக்கு செருப்பால அடி செருப்பால அட்டி வாங்கிட்டு இருக்கா
ஐய்யயோ ஏ இப்டி பண்றீங்க
அவனுக்கு தேவதா அது பண்றது ரொம்ப ஓவர் திருத்தணு அவனை ஃபர்ஸ்ட் எல்லாத்தாலயு அடி அடி குடுத்துல்லா பாத்தாங்க செரி வரல ஆல்ரெடி அவனுக்கு சு அ அன்னைக்கி வந்து வீட்டுக்குள்ள போடுற செருப்பால தா அடிச்சாங்க அப்பா திருந்துரத்துக்கு இன்னைக்கி ரோ ம்ஹும் அதுக்கப்றொ திருந்தல ஆல்ரெடி கம்பலா அடிகுடுத்துருக்கு திருந்தல இன்னக்கி திரும்ப போனோனெ அப்பா டென்ஷன் ஆயிட்டாங்க வந்து செருப்பு ஸ்டான்லந்து செருப் போட்டு தட்டி அவ எங்க அப்பாவ அடிக்கிறா அடிக்கிறதுக் கை ஓங்கிட்டா எங்கம்மா கிச்சன்லந்து அடுத்து கம்பெடுத்துட்டு வந்தாங்க லைக் எந்த கம்பு தெரிமா மர க்கம்பு லைக் நல்ல குண்
உங்ளுக்கு அப்டியே குளிர்ச்சியா இந்ததா
ஆ ஜாலியாருந்து
இப்டிலா பண்ணாதீங்க நாலா ரொம்ப ஃபீல் பண்றேங்க எனக்குன் கூட பொறந்தவ்ங்க யாரு இல்லன்னு
ஓ ஓ நல்லா அடி வாங்னா அடி வாங்கிட்டு அம்மா கிட்ட அடிக்க போறா லைக் அவ வந்து அவ்ள அடி வாங்கியு இது பண்ண மாட்டேன்னு சொல்லல தென் வந்து அடிக்க அம்மா அப்பாவ அடிக்கறீங்குறா கைய ஓங்குறா
ம் ம் பின்ன பின்ன ஒரு கொயந்த பையன இப்டி டார்ச்சர் பண்ணா பின்ன எப்டி நெனைப்பாங்க
ஐயோ ஏ இப்டி சொல்றீங்க? அவ பண்றத பாத்தா உங்களுக்கே டென்ஷன் ஆகு டென்ஷன் வராத்தவ்ங்களுக்கே ஆகி அடிப்பீங்க நாலா பிரஷரா கும்போது என்ட்டெல்லா வந்து லைக் அவெ ஏன்ட்ட அவெ என்னோட அப்பா அம்மா மட்டு எகுர்றது வேற ஏன்ட்ட எகுற்னா செத்தான்னு அர்த்தொ ஏன்ட்டல்லா வந்துட்டா செத்தா நா சொன்னே நீ வா அவுங்கள்ட்ட விளாட்றது விட்ல ஏன்ட்ட வந்து நீ செத்தன் அர்த்தொ பேசாம அமுங்கி உக்காந்துருன் சொல்லிப்பே
ம் ம் ஏனா உங்க உங்க கிட்ட வந்து கொஞ்சோ வெப்பன்ஸ்லா அதிகமா இருக்கு ஏனா
வெப்பன்ஸ்லா இல்ல கையே ஓகே தா
ப்ரேஸ்த்து இந்த பின்னு
அதெல்லா இல்ல கையாலே ரெண்டு போடு போடுவே பெசாம மூடிட்டு போய் உக்காந்ருவா
அ அ அ
திருந்தனுள்ள
அப்டி பண்ணா எப்டி அவெ திருந்துவா
ஐயோ அதுல்லா எல்லாமே பண்ணி பாத்தப்றொ திருந்தாத்தனால் தா இவ்ளொ பண்றாங்க இப்போ
இப்ப இது பண்ணியு திருந்தலனா என்ன
மொத்தமா தூக்கி வெளிய வீசிருவாங்க வேண்டான்
ஐயோ வேண்டான்னு எப்டி வீசுவாங்க பாருங்க
ஆல்ரெடி இவெ வந்து ரொம்ப பண்றா சொல் தா ஹாஸ்டல்ல விட்ருந்தாங்க டூ இயர்ஸ் இவே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் லிமிட்டு தாங்க அங்க ஒரு டூ இ ஆமா அவுங்க வந்து டூ இயர்ஸ்சு முன்னா அவுக என்ன அழவெச்சு அப்டி இப்டின்னு பொய் சொல்லிட்டு எப்பிடி தெரிம்மா பண்ணா அன்னக்கி லைக் அவ வந்து முந் நாங்க முஸ்லிம்ஸ் எங்க மதர்ஸா முஸ்லிம் ஸ்கூல்ல போய் விட்ருந்தோ அவன
ஆ
அங்க போய் நின்னு அழ்ரானா நா வர் நிக்க மாட்டே எனக்கு இங்க பிடிக்கல அப்டின் சொல்லி அழுதுருக்கா
அ
சோ அவுங்க வந்து நீ போயிரு இங்க வர வேணா சொல்லி அனுப்பி விட்டாங்க இங்க வந்து அவ்ள பாடு பண்றா இப்ப அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப பாடுபடுத்துன வச்சுக்கொயே ஒன்ன ஆந்திரால கொண்டு விட்ருவோம் சொல்லிட்டாங்க
அ ஆ
ஆந்திராலதா யாரையுமே பாக்க முடியாது சோ அத்னால ஆந்திரா
ம் ம் அப்ப அவ ரொம்ப டார்ச்சர் பண்றா
ம்
ரொம்ப டார்ச்சர் பண்றானா
வந்தேனே ரொம்ப பண்றா
ரொம்ப வா
ரொம்ப பிரஷ் லைக் என்னோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து என்ட்ட சொல்றதுக்கு ரொம்பல கூப்புட மாட்டாங்க எப்டியு
ஆ
அவுங்க வந்து அவுங்களேட கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிபாங்க லைக் இவன் பண்றத பத்த அவுங்க அடிக்கவே செய்திருக்காங்க இவன
ம் ம் ம் ம் ம்
அவ்வுளே தூரம் பண்ணியிருக்கா இதுல என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன அடிச்சிருப்பாங்க திருந்தன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பட் ஆனாலு எதுவு யார்டயுமே எந்த இதுவு கிடையாது இப்ப அவனுக்கு ஓவரு
செல்ல இல்ல எதுவுமே எதுவுமே வாங்கி தரமாட்டாங்களா
அதெல்லா கொடுப்பாங்க என்ன கே கேட்டாத வாங்கி கொடுப்பாங்க
ஆ சேஷ்ட்ட தா
ம் எங்க அப்பா அத எல்லா கிடையாது எது வேணுனாலு டக்குன்னு வாங்கி குடுத்துப்பாங்க
ம்
இப்ப வந்து எப்டி சொல்றதுக்கு எங்க வீட்டு எல்லா அடிக்கடி ஹோட்டல் கூட்டிட்டு போ வாங்க வெளியே சுத்த கூட்டிட்டு போ வாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் ஆனாலு அவன் அப்புடி தா இருக்கா
ம் ம் ம்
என்ன பண்ண முடியு சொல்லுங்க இப்புடி இருக்கனு
என்ன பண்றதுன்னு புரியல
ம் ம் ரொம்ப ப்ரஷர் எத்துவா அண்ணே அத சொன்னே நேத்து நைட்டு என் னை எங்க அம்மாவே இன்னைக்கு கழுத்த பாத்தாங்க கழுத்துக்கு மேல கால்லா போட்டு இருக்கா நைட்டு
ஆ ஆ
அப்போ நா இத எல்லா இருக்கு போது என்ன பண்ணதுக்கு நா செம பிரஷர் பர்ட்டி கோவே வந்த செமைய திட்டுவே அடிப்பே எல்லாரையு அம்மா அப்பா போய் பத்து வேணா பெத்துக்கோங்க பேச வேணா
அப்டியா
எல்லாரு எனக்கு நா எல்லா ரொம்ப சவுண்ட் போடுறா ஆளு என்ன எங்க வீட்டுல நா தா இது
ம் ம் ஓ உங்க வீட்டுல மட்டு
ம் வெளியே பண்றா காலைலேந்து வெளிய கொஞ்சு அமைதியா இருப்பே தென் கொஞ்சொ நல்ல விளாடிட்டு இருப்ப எல்லாரு கூடியு
ஆ ஆ
ஃபேமிலில அத்த பசங்க கூட மோஸ்ட்லி நல்லா விளாடுறது நாந்தா பைத்தியம் மாரி பண்ணிட்டு
ம் ம்
நேத்து வரை நேத்து வரைக்கு என்னோட அத்த பையன பாத்தே அவுங்க வந்து சும்மா இல்லாம போட்டு கா அவுங்க அமைதிய உட்காந்துட்டு இருப்பாங்க நா சும்மா இல்லாம அவுங்கள போட்டு உதகிட்டு இருந்தே
ஆ ஆ ஆ ம் ம்
அந்தாலுது ஆம்மா அத தாங்க சொன்னாங்க நீ ரொம்ப பண்ணுற பாத்து இருந்துக்கோ அப்புறே ஏதாவோ பண்ணி விட்டுற போது அப்டினு சொன்னாங்க தா சார் தாங்க அப்டின்னு சொல்லிட்டு வன்டே
புரில
போங்கன்னு சொல்லிட்டு ஓடிடே
ம் ம்
இதுதா கொஞ் சேட்ட பண்ணிட்டு இருக்க வேண்டியதா வேற என்ன பண்றது
எவ்ளோ நா கொஞ்ச நாள்தானே
ஆமா
காலேஜ் முடிஞ்சா அவ்ள்தா
ம்
காலேஜ் முடிஞ்சா அவ்ளோதா
நா காலேஜ் முடிஞ்சாலு இப்ப அதே சேட்டதா பண்ணுவே எல்லார்ட்டையு அதே மார்தா பேசிட்டுருப்பே
ம் ம்
ரொம்ப புடிக்கு எனக்கு எப்டி சொல்றது எல்லா பசங்கள்டையு ரொம்ப குளோசா இருப்பே ஃபேமிலில
அப்டியா
நா ஜாலியா பேசிட்டு யாரும் லைக் என்னோட என்னோட அத்தை என்னோட அம்மாவோட அண்ணனோட ஒய்ஃபு அவங்க அக்கா பையன்ட கூட நா ரொம்ப குளோசு
அ அ
செம குளோஸ்ங்க நாங்க அது வந்து ஆ சொல்லுங்க
ம் ம் ம்
லைக் அந்த என்னோட அத்த பொண்ணுக்கு அது லைட்டா பொஸஸ்ஸிவ் ஆகு
ஆஹ
என்னது
ஓகே ஓகே புரியுது புரியுது அப்போ மோஸ்டா பையனால அந்தா உங்க உங்க சரௌண்டிங் பசங்க கிட்ட ரொம்ப குளோஸா இருப்பீங்க
ஆமா ரொம்பனா ரொம்ப குளோஸா இருப்பே
ம்
இப்ப என்னோ என்னோட சித்தி பைய வாராங்க வச்சுக்கோங்களே சும்மாவே இருக்க மாட்டே அவெ சும்மா இருந்தாலு நா சும் மாருக்க மாட்டே டக்குனு அடிச்சு வுட்டுட் ஓடிருவே அவ சொல்லுவா கட்டச்சி லைக் ரொம்ப ஷார்ட்டா இருப்பே கட்டச்சி கட்டையா பெறந்துட்டு ஓவரா சேட்ட பண்ணாத தூக்கி வீசி சீருவே பாத்துக்கோ அப்டின்னு சொல்லுவா ஆக மொத்தொ எனக்கு தம்பி
ம் ம்
இலவசமா ஓகே வா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு பேசுவோம்
ஆ ஓகே பாய் பாய்